ஏக்
ஹலோ
கேக்குதா
எதுக்கு தோழி
ஆ சொல்லுங்க தோழி
என்ன என்ன பண்றீங்க
நா வந்துட்டு சும்மாதா தோழி இருக்கே நீங்க என்ன பண்றீங்க
ஏ இப்டி சோர்வா இருக்கீங்க என்ன விஷய
ஏன்னா எனக்கு ஒடம்பு முடில தோழி
ஏன் என்னாச்சு
ஏனென்றால் எனக்கு இது ஒரு ப்ரச்சனை தோழி ஒழுகும் ப்ரச்சனை
ஒழுகும் ப்ரச்சனையா உன் குரல்லயே தெரிகிறது உன்னுடைய சோர்வும் சோம்பேறியும்
தெரிகிறதா தெரியணும் அப்படித்தான் இருக்கிறேன்
சோப்பலாங்கி போல் பேசுறியே அதுதான் கேட்டேன்
ஆமாம் தோழி மதியானம் சாப்பிடவும் இல்லை
ஏன்
என்னை வீட்டில் விட்டு விட்டு வெளியே சென்று விட்டார்கள் எல்லாரும் என்னை ஏதாவது அ
கணவனும் மனைவியும் வெளியே சென்றார்கள்
ஆமா எல்லாம் பாட்டியும் சென்று விட்டார்கள்
ம்
பின்பு நான் மட்டும் தனியாக இருந்தேன் என்னை எதாவது வாங்கி சாப்பிட சொன்னார்கள் எனக்கு என்ன வாங்குவது என்று தெரியாமல்
ம்
இருக்கிறேன் தோழி
பிரியாணி சாப்புட்லாம்ல தோழி
பிரியாணி சாப்பிட்டால் நான் வாந்தி எடுத்து விடுவேன் தோழி இந்த மாதிரி நேரத்தில்
மந்தியாச்சும் சாப்ட வேண்டிதானே தோழி ஏன் இப்படி பண்ற சாப்படாம
என் அம்மா வந்துட்டு எதாவது செய்து தரேன் என்று கூறினார்கள் அப்பொழுது அதுவே போதும் என்றிருக்கிறேன் இப்பொழுது வந்து விட்டார்கள் இப்பொழுது எனக்கு எதாவது செஞ்சி தருவார்கள்
ஓ வந்து விட்டார்களா எங்கே சென்றார்கள்
ம்
எங்கே சென்றார்கள்
அது வந்துட்டு ஒருவர் இறந்து விட்ட மூன்று நாள் அது இருக்கும் இல்லையா அதற்கு சென்றார்கள்
ஓ ஓ சரி கல்யாண வீடு எப்பிடி இருக்கிறது
கல்யாண வீடு என்னவென்று தெரியவில்லை தோழி
உங்க அம்மா போய் பார்க்கவில்லையா
போனார்கள் போனார்கள் போய் பார்த்து விட்டு எல்லாம் வந்தார்கள்
ம் அழுதுட்டு இருக்கிறார்களா
அழுதுட்டெல்லாம் இல்லை ஒரு சோகமாக இருக்கிறார்கள் அவ்வளவுதான்
சோகம்
ம்
ம் அதை கேட்டு எனக்கு மிக மிகவும் பரிதாப பரிதா பரிதாபமாக இருந்தது
சேரி தோழி என்ன பண்ணறது இது இல்லை என்றால் இன்னொன்று நல்லதாக நடக் கும் என்று நினைத்துக் கொள்ள வேண்டும் அவ்வளவுதா
நான் என்ன கேட்கிறேன் என்றால் இந்த பையன் இப்ப இப்போது யாருக்கு இஸ்லாமிய பெண்ணிற்கா
இவர்கள் வந்துட்டு அங்கே போயி கேட்டிருக்கிறார்கள் இப்படி அவர்கள் ஃபஸ்ட் எதற்கு சென்றார்கள் என்றால் இப்படி ஒரு ப்ர ச்சனை நடக்கிறது எங்களுக்கு கொஞ்சம் காலம் குடுங்கள் என்று கேட்டிருக்கிறார்கள் அப்பொழுது பெண் வீட் வீட்டுக்கார கூறுகிறார்கள் என்ன இது இப்போ எல்லாம் வரும் இன்னும் நான்கு இல்ல ஐந்து நாட்களில் கல்யாணத்தை வைத்து கொண்டு இப்பொழுது நேரம் கேட்டால் நாங்கள் என்ன செய்வது இதற்கு முன்பே நிச்சயம் நின்று விட்டுதான் இது வந்தது இதெல் நிருப்பிக்க முடியா து எனக்கு கூறினார் ஒரு நிமிடம் பேசுற தோழி
சர் கூறினார் அப்புடின் அன்பு இன்று காலையில் இருந்து இப்போது வரை நான் வந்து நானும் மிகவும் சோர்வாக தான் இருக்கிறேன் ஏனென்றால் நான் வந்து நோன்பு அதனால் நானும் சோர்வாகவே இருக்கேன் என்னாலையும் பேச முடியவில்லை ஆனால் என் நான் நான் முடித்துதான் ஆக வேண்டும் பின்பு நான் இனி
கேட்கிறதா தோழி
கேட்கிறது
ஆ நான் சொல்வதை கேளுங்கள் ஆ ஆமாம் அவனை விடுங்கள் தோழி நான் சொல்வதை கேலுங்கள் அது அப்பொழுது வந்துட்டு இப்படித்தான் ஆள்மு இதற்கு முன்பே நிச்சயம் நின்றது கல்யாணமும் நின்றால் என்ன பேச வார்கள் ஊரெல்லாம் அப்டி எல்லாம் கேள்வி கேட்டார்கள் குழந்தைகள் கேட்டால் கொஞ் கொஞ்சம் எங்களுக்கு நேரம் குடுங்கள் நாங்கள் இந்த பிரச்சனையை செரி செய்து விட்டு கல்யாணத்தை வைத்துக் கொள்ளலாம் என்று அப்பொழுது அங்கே இருந்து ஒருவர் எழுந்து கூறினார்கள் உங்கள் பையனுக்கும் இதில் ஏதாவது தொடர்பு இருக்கும் இல்லை என் று அந்த பெண் இவ்வளவு தைரியமாக வந்து கூற மாட்டாள் என்ன என்று உங்கள் பையனை முதலில் விசாரியுங்கள் என்று கூறி இருக்கிறார்கள் இவர்களுக் கோபம் வந்து நாங்க ங்களே போனா போகுது நிச்சயமானாலும் அ நின்ற பெண்ணை பரவாயில்லை என்று நாங்கள் ஏற்றுக்கொண்டால் நீங்கள் இவ்வளவு வாய் பேசுவீர்களா என்றெல்லாம் சண்டையாகி கல்யாணமே இப்ப நின்று விட்டது
கல்யாணம் நின்று விட்டதா இல்ல தாமதமாகிவிட்டதா
இல்லை இல்லை அவள் தாமதமாக்க போனா ர்கள் ஆனால் சண்டையாகி அவர்கள் இவர்கள் வாயை வார்த்தையெல்லாம் விட்டு விட்டார்கள் அப்டி ஒன் ஆ
அங்கதா போனா போகுது இதெல்லாம் தேவ இல்லாத பேச்சு தா
ஆம் ஆம் இது அவர்களும் கூடிரு சிறார்கள் உங்கள் பையனுக்கும் இதில் தொடர்பிருக்கும் இல்லையென்றால் அந்த பெண் இவ்வளவு தைரியமாக வந்து கேட்க மாட்டாள் உங்கள் பையனை ஒழுக்கமாக வளர்த்து இருக்கிறீர்களா முதலில் அதை கவனிங்கள் பின்பு கல்யாணத்தை தள்ளி போடுவதை கவனிங்கள் என்றேன்
உம்
இதெல்லாம் நடந்தது அதனால் பின்பு அவர்கள் கூறியிருக்கிறார்கள் எங்கள் வசதிக்கு நாங்கள் எங்கெங்கோ அங்கங்கோ என்றெல்லாம் பேசி
உம்
இப்டி எல்லாம் பேசி இருக்கிறார்கள் தோழி
உம் உம் ச்சே பாவம் அந்த பையனும் பாவம் அந்த நிச்சயம் இந்த அந்த பொண்ணும் பா எல்லாரும் பாவம்
ஆமாம் தோழி
சரி நா இன்னிக்கு என்ன பண்ணேன் என்றால் காலையிலிருந்து
உம்
ஆ காலையில் நிகழ்ச்சி
உம் உம்
தோழி என் வீட்டு இருப்பால பிலிங்கிட் கவரை எடுத்து வந்து வர்றாள் னாடா இது சரி அவளுக்கு ஏதோ வாங்கியிருப்பா போல அது நம்மட்ட காட்ட வரா அப்டி சொல்லிட்டு என்னடி இது அப்டி கேட்டப்ப நீ ஒங்கிட்ட இது ஒருத்தவங்க குடுக்க சொன்னாங்க அப்டின் சொல்லி சொல்றா யாருக்டி குடுக்க சொன்னா எனக்கு யாரு குடுக்க சொன்னா அப்டின் சொல்லி நா இதாங்கரே எங்க அம்மாக்கு வந்து ஒரு இது வந்துருச்சு சந்தேகம் வந்துருச்சு எங்கம்மா யார்க் குடுக்க சொன்னா திடுதிப்புணு நீ பாட்டுக்கு காலையில வந்து ஒருத்தவங் உன்ட்ட குடுக்க சொன்னாங்கன் சொல்ற என்ன அதுல அப்டின் சொல்லிட்டு அது ஒரு பிலிங்கிட் கவர் அப்புறோ பையில ஒரு லெட்டரு
உம்
இது யாரு இதெல்லா யாரு உனக்கு குடுக்குறது அப்டி சொல்லிட்டு அந்த லெட்டர்ல வந்து என்ன எழுதி இருக்குதா ஒரு நம நம்பர் எழுதிட்டு இதை படிப்பதற்கு முன் எனக்கு கூப்புடு அப்டின்னு சொல்லி எழுதிருக்கு நானே சேரி நா எப்டின் எவடி எனக்கு இதெல்லா பண்றாங்க அப்டின் சொல்லி ஆச்சரியமாங்கேட்டில் இந்த பைத்தியிக்காரி என்ட யார் என்னன்னு சொல்லவு மாட்டிக்கிறாள்
ம்
எங்க அம்மா கேட்டவுடன் அவள் சொல்கிறாள் எலக்கண்ணாட்டமாக ஒரு பையன் என் கல்லூரியில் படிக்கிறான் நமளுக்கு அப்றாவே குடுக்க சொன்னாள் அவளோடைய காதலன் கொடுத்துட்டு போறாள் எங்க அம்மாக்கு ஒரே சந்தேகம் எங்க அம்மா என் பக்கத்துல உக்கார்ராங்க பின்புதான் நான் பிலின்கிட் கவருக்குள்ள இருப்பதை பாத்தேன் பாத்தா அதில் வந்துட்டு இந்த லேஸ் பின்பு குர்குரே பின்பு பட்டர் கேக் பின்பு நெறைய முட்டாய்கள் இதெல்லாம் பார் பின்பு எனக்கு ஐ யோசனை வந்து விட்டது சரி இது வந்துட்டு நம்மளோடைய குட்டை தோழியாகத்தான் இருக்கும் இது வந்துட்டு குட்டை தோழியை விட யாரு பண்ண போற இவ ஒரு லூசு ஒளரிட்டு போய் இது குட்டை தோழிதா அப்டின்னு சொல்லி
எந்த குட்டை தோழி
என்னுடன் ஒரு குட்டை தோழி இருப்பால்ல
உன்னுடன் ஒரு குட்டை தோழியா ஆமா ஆமா ஆமா
குட்டை தோழி அவள் வந்து அவள்தான் இதுலியு குடுத்து விட்டுருக்கிறாள் குடுத்து விட்டு நான் அவளிடம் சொல்லிட்டே இருந்தேன் நீங்கள் எல்லாம் ஒன்னா ஏன்னா எனக்கு அவ அவள் அவள்கள் எல்லாம் ஒன்னா பாக்கும் போது ஆச யாக இருக்கிறது அவர்கள் எல்லாம் ஒன்னாக உக்காந்திருக்கிறாங்க இந்த ஆப்பிள் தோழி பின்பு இவள் பின்பு வந்துட்டு என் வீட்டில் கீழ இருப்பாள் அவள் அதற்கு பிறகு அவளிடம் ஒரு அவள் கூட ஒருத்தி இருப்பால்ல
ம் ம் ம்
அதாவது உன்னு உன்னுடன்
தெரிந்தது தெரிந்தது
அவள் பின்பு நெறயா பேர்கள் என்னுடைய என்னுடன் படித்தார்கள் அல்லவா அஹ் இந்த டுவெல்டி கிளாஸி அவர்கள் எல்லாம் ஒன்றாய் உக்காந்து சாப் ரார்கள் பேசுறார்கள் ஃப்ரைட் ரைஸ் வாங்கி சா இதெல்லா பார்க்கும்பொழுது எனக்கு மிகவும் ஆசையாக இருக்கிறது நானு அங்க இருக்க வேண்டும் என்று அதனால் நான் அவளிடம் சொல்லிட்டேருப் ப்ப எனக்கு அதெல்லாம் பார்க்கும்போது ஆசையா இருக்குதடி இப்டி நா இல்ல அவளுகள் போட்டு தாக்குவார்கள் தாக் க்கு என்றால் அதுதான் தாக்கு அப்ப தாக்கு வார்கள் நான் சொல்லுவேன் இப்டியெல்லாம் போடாதிங்க எனக்கு அழுகயே வந்துடு நான் பா நான் கல்லூரி போயிட்டு யாருமே தெரியாம ஒரு முன்ன பின்ன முன்னாடிப்பத்தாலு யாரு தெரியாது பின்னாடி பாத்தாலு யாரு தெரியாது இடதுபக்கம் வலது பக்க யாருமே தெரியாம நான் பாட்டுக்கு நடுவுல போய் உக்காரணும் அப்டின்னு சொல்லிட்டுருந்தே அப்போது அதுக்கு வந்துட்டு ஒரு அவளுடைய கையெழுத்தால் எழுதி இதுபோல் நாங்களும் உன்னை மிஸ் செய்கிறோம் நானும் ஆத்தி யிடம் ஆப்பிள் தோழியும் உன்னைப் பற்றி பேசிட்டேருப்போம் நீ இருந்தால் நல்லாருக்கும் என் எடு அதனால நாங்களும் உன்னை மிஸ் செய்கிறோம் அப்படி இப்டி சொல்லி நீயும் கல்லூரி போ யாரையும் நம்பாத ஆனா எல்லாரையும் நண்பர்களா குடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி ஒரு இதெல்லாம் எழுதி இதெல்லாம் குடுத்தாள் அ பின்புறம் அது ஒரு இதுயிருந்துச்சு அது பேரு என்ன ஒரு ஷேக்
உம்
அது வந்துட்டு நான் பட்டுன்னு குடிக்க போயிட்டேன் அப்புறந்தான் எனக்கு ஞாபகம் வன்ச்சோ ஓ நம்ம நோம்பு பொய் சொல்லிட்டா அதுக்கு பின்பு அதெல்லாம் தூக்கி ஒழித்து வைத்தேன் ஏன்னா என் பக்கத்து வீட்டில் ஒரு கு ட்டி பொண்ணு இருக்கிறது அவள் வாங்கி விடுவாள் வந்து என்னோடைய எல்லா தீனிகளையும் எடுப்பாள் அதனால நான் எல்லாத்தையும் தூக்கி சட்டிக்குள்ள போட்டு மேலை ஒழித்து வைத்தேன் பின்பு ஒரு நானும் அதை ஸ்னாப்பு போட்டு விட்டு பின்பு என்ன ஆச்சு என்றால் நான் சொன்ன இல்ல என்னை ஒருத்தன் காதலிக்கிறான் என்று அவனிடம் ஏ
தோழி இருங்க இருங்க நான் விலிக்கிறேன்